வணக்கம் ஐயா ஒ ங்களிடம் ஆ வேறு ஏதும் பேச வேண்டும் என்றால் இப்பொழுது பேசலாம் ஆ ஒங்களிடம் இப்பொழுதுதான் பேசுகிறேன் நான்
நீங்கள் என்னிடம் உங்க இப்பதான் பேசுகிறீர்கள் என்கிறீர்கள் இல்லை ஒங்க வா ஒங்க வாய் ஸ்ச நானு கேட்ட மாரி இருக்குது நீங்க பேசியிருப்பீங்கன் நெனைக்கிறே எனக்கு செரியா தெரியல ஏனா டெய்லியு நெறைய பேர் கிட்ட
நான் இப்பொழுது ஒரு எடத்தில் போகிக் கொண்டிருக்கிறேன் இது வந்து ஒரு சுடுகாடு பகு தி சேர்ந்த பகுதி மற்றும் இது பக்கத்தில் இருக்கும் ஒரு கொளத்தின் பகுதியாக இருக்கும் அ நான் இங்க தான் தினமும் க அ சில மாதத்தில் ஒரு இருமுறை மூ மூன் று முறை நா இங்குதான் காலை அ வாக்கிங்காக செல்வேன் அந்த இடத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறேன் இங்க அமைதியாக இருக்கிறது ம ற்றும் பல்லியின் சந்தம்கள் கேட்கிறது
பல்லியா? செரிங்கல்லையா ஐயா பாத்து செல்லுங்கல் ஐயா
ஆ நீங்கள் இப்பொழுது என்ன உறங்கி விட்டீர்களா இல்லை
இல்லை இல்லை உறங்கவில்லை இன்னும் கொஞ்ச நே சிறிது நேரத்தில் உ றகவே உறக உறங்க வேண்டும் நீங்கள் என்ன இந்த நேரத்தில் சுடுகாற்றில் பண்ணுகிறீர்கள்
டில் என் நண்பர்கள் இருப்பார்கள் அவரிடம் பேசலாம் என்று வந்தேன்
சுடுகாட்டில் நண்பர்களா
ஆமம்
ஓ ஆவியிடம் பேசும் நண்பரா நீங்கள்
ஆ தனிமைலே இனிம காண வேண்டும் அதுக்காக வந்தேன்
தனிமை இனிமை காண வேண்டுமா
ஆனா இங்க யாரும் காணவில்லை அதனால் நான் மீண்டும்
ஐயா ஐயா நைட்ல அந்த சைட்லா போவா ஐயா டேஞ்சருங்கய்யா வீட்டுக்கு திரும்பி பொயிடுங்க
ஆ இங்கே நான் தினமும் வரும் இடமா ஐயா ஆ நான் இன்னொரு நண்பருடன் வருவேன் அவர் பாக்கறதுக்கே ஒரு செலிபிரிட்டிய போல் இருப்பார் அ அவருக்கு அவரை நன்றாக எல்லாருக்கும் தெரியும்
இப்போ தனியாக நடந்து போ பொயிட்டு இருக்கிறீர்களா
ஆ இப்பொழுது தனியாக அ ஒங்கலிடமும் பேசிக்கொண்டே நடந்து போகிறேன் மற்றும் என் பின்னாடி ஒரு அ தமிழ் பி ஜி நண்பரும் வந்து கொண்டிருக்கிறார் அவரின் நண்பர் இல்லனாலு டும் அவர் என் பின்னாடியே பேசி அவரோ டும் அவரோட நண்பரிடம் பேசிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்
ஓ செரிங் யா செரிங்கய்யா இந்த நேரத்துல எப்டி நீங்க தனியா வறீங்க
இந்த நே
அதாவது தனிமை இனிமை கானா வந்துருக்கீங்க ஆனா அதுக்கு நீங்க தனியா தானே வர்னு
ஆஹா தனிமைல இனிமை கான வருவேன் என்று சிறிது இது படத்தின் டைலாக்காக இருந்தாலும் ஆ நான் இப்பொழுது வாக்கிங் செய்து கொண்டிருக்கிறேன் ஆம் கிட்டத்தட்ட ஒரு பத்து. ஆமாம் ஐயா டைஜஸ்ட் ஆக வேண்டும் என்றால் வாக்கிங் போக வேண்டும் ஆ நான் ஒரு பத்து தோசை ஒரு திண்டேன் அதனால் வந்து வாக்கிங் செய்து கொண்டிருக்கேன் இது சுமார் க எப்பொழுதும் நான் ஒரு பதினெட் டு தோசையை தின்பேன் இன்னைக்கு ரொம்ப சின் கம்மியா சாப்ட்டு விட்டேன்
ஆ புரிகிறது
எவ்வளவு அதிகமாக தின்றாலும் என்னால் ஆ என் நண்பன் போல் மிக பலத்தியான உடம்பை வைக்க முடியவில்லை
ஆஹா
மற்றும் என்னால் வலுமையான உடம்பை சேதிக்க முடியவில்லை
வலிமையான உடல் ஆ
பிறகு எப்படி முடிகளை எப்படி நன்கு கவனிக்க வேண்டும் என்று தெரியும் இல்லை உங்களிடம் ஏதேனும் ஆ டிப்ஸுகள் உள்ளதா
இல்லை அய்யா இல்லை நான் என்னிடம் இல்லை நான் நீங்கள் வேணா அடுத்த காலரை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த யாருன்னா உங்களுக்கு கடைக்கலாம்
யார் ஐயா
அதாவது நீங்கள் உங்கள் முடிய பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் உங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்புற தான் முடிய பாக்க வேண்டும்
அதான் அய்யா நான் என்னை பார்க்க வேண்டும் என்றால் என் முடி நன்றாக இருந்தால தான் என் முகத்தையே முதல்ல பார்க்க முடியும் இப்பொழுது அனைவரும் கூறுகிறார்கள் உங்களுக்கு ஸ்காப் தெரிகிறது சொட்டை தெரி கிறது என்பது என்னால் அறிமுறி அறிய முறிகுிறது
அதாவது நீங்கள் வாரத்தில் ஒரு மூன்கு முறை தலை குளித்து எண்ணெய் போட்டு மட் மற்றும் இது ஒன்று இருக்கிறது அதாவது இது ஒன்று இருக்குது அது பேரு என்ன தெரியுமா தெரியுமாங்க ஐயா அது பேரு ஆ ஆ ஏர் ஏர் ரோ ரோலர் என்று ஒன்று இருக்கிறது ஐயா அந்த ரோலலில் ஆ நான் பயன்படுத்துகிறேன்
என் ஏதாவது உள்ளே பொருட்களை கலந்து விடுப்பார்கள்
ஐயா ஐயா அதெல்லா இல்ல அதெல்லா இல்ல அது வந்து வந்து ஒரு ரோலர் மாரி இருக்கு இருக்கும் அதில் வந்து முள்ளு முள்ளாக இருக்கும்
புரிகிறதா அந்த முல்லை வைத்து அந்த முல் அந்த அந்த அத அதை வைத்து உங்களுக்கு முடி தெரியும் இடத்தில் போட்டு தேய்த்தி ஒரு தொடர்ச்சியாக தேய்த்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு சிறிய முடிக வரத்த துவங்கும்
அப்டிங்கலா ஐயா அந்த முள்ளு முள்ளு மாரி இருக்கும் ஸ்கேபில் வளர முடியாத முடிகளை வளர்க்க முயர்ச்சி செய்யும் அந்த ரோலர்கள ஐயா
அதற்கு பேரு அப்படியும் சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம் ஐயா அது வந்து ஒருத்தர் யூஸ் யூஸ் செய்ய விட்டால் அடுத்தவர்கள் யூஸ் செய்யக் கூடாது அப் ப்படி யூஸ் செய்தால் அவர்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஈஸியாக பரவிடும் அதனால் அதை பார்த்து கையாள வேண்டும்
ஐயா அது எந்த அளவுக்கு எப்படி இருக்கு என்ப தை என் எனக்கு போட்டோ அ அப்புறமாக இல்லையேயா இல்லையேயா இல்லையே யா இல்லைய்யா அது எப்டி இருக்கும் என்பது ஏதாது பேஸ் கூறினீர்கள்னா
அதுல் பேர் நீங்கள் க கூகுள்ல போய் அது பேரு ஹேர் ரோலர் என்று செர்ச் செய்தீர்கள் என்றால் வரும்
ஆ ஓகேங்கய்யா அத நான் அத பின்பு நானு விசாரித்துக் கொண்டிகிறேன் ஆ ஆ ஆன்லைனில் ஆ இப்பொழுது ஏதேனும் சீரம் ஏதாவது பயன்படுத்து கிறீர்களா
இல்லைங்கய்யா அவ்ளா வசதி இங்கில்ல
அப்டிங்ளா ஏதேனும் சீரம் பற்றி எதாவது தெரியுமா
இல்லைங்கய்யா விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணுங்க
விட்டமின் சி என்பது ஆ
அதாவது நீங்கள் உங்கள் முடி கருமையாக வேண் டும் என்றால் செம்பருத்தி இலையை அரைத்து
என் முடி கருமையாக இருக்கிறது ஐயா அதெல்லா பிரச்சனை இல்லை என் முடி இப்பொழுது முடியே இல்லை முடியெல்லாம் கொட்டுகிறது அதுதா பிரச்சனை
உங்கள் தந்தைக்கு யார் அதாவது அ இந்த மாரி பிரச்சனை இருக்கிறதா அதாவது இந்த மாரி விஷயம் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ல வரலா தூக்கமின்மையாக வரலாம் நீங்கள் எனக்கு தெரிந்து நீங்கள் ஒழுங்கா தூங்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன் உங்க குரலிலே ஒரு விதமான தூக்க கலக்கம் தெரிகிறது
இப்பொழுது தூக்க கலக்கம் இல்லையே ஐயா இப்பொழுது தூங்கவே முடியாது இரண்டு மணி ஆனா தான் என்னால் தூங்க முடியும் பிறகு நான் பதினோரு மணிக்கு எஞ்சிப்பேன்
ஆ ஹா செரிங்கய்யா செரிங்கய்யா
நான் இப்பொழுது என்னோட வேலைய முடித்துவிட்டான் நானு சீக்கிரமாக தூங்குவேன்
ஆ செரிங்கய்யா இதுக்கப்றோ நானே போய் உறங்க வேண்டும் ஐயா இதான் என்னுடைய இந்த நொடியின் கடைசி காலாக இருக்கும்
ஆ இதுதான் இறுதி சுற்றாக இருக்கும்
ஆ ஆமாங்கைய்யா ஆமாங்கைய்யா
நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி ரப்ப ரப்ப பப்பா இதே போன்ற ஏதாவது டைலாக் சொல்லுங்கய்யா
கியா டைலாக் சொல்ற நெலைமைல நா இல்லையா நீங்க ஏதாவது உங்க காமெடியான விஷயோ ஏதா இருந்தா சொல்லுங்கய்யா கேப்போ
அது பல தடவை சொல்ல முயற்சி செய்தேன் ஆ ஆ நான் இன்னொரு ஒரு கதை சொல்லுகிறேன் ஐயா நான் வந்து ஒரு படத்தை வரைந்தேன் அந்த படத்தை ஒருரிடம் குடுக்கணும் என்று நினைத்தேன் அந்த குடுக்கும் நபர் வந்து வேண்டாம் என்று சொல்லி விட்டார்கள்
ஓ அது இது ஆணா பெண்ணாங்கய்யா
அது பலருக்கும் தெரியும் ஐயா
பலருக்கும் என்று சொல்லுகிறீர்கள் எனக்கு தெரியாதல்லவா
அது ஒரு பெண் தான் ஐயா ஏன் ஐயா இப்படி போட்டு கேள்வி கேட்கிறீர்கள்
கேள்வி கேட்டாதானே ஐயா கேள்விக்கே ஒரு அழகு
அவரிடம் ஒரு ஆ என் நண் பரிடம் நான் ஒரு ஐடியா கேட்டேன் ஆ சி ஐ டி ஒரு விசாரணை கேட்டேன் அவர் சொ சொன்ன ஒரு பதில் வந்து அவருக்கு வந்து ஒரு கம்மல் வாங்கி கொடு என்று சொன்னார்
அ அ
நானும் என் கிட்ட இருந்த அனைத்துக் காசுகளையும் போட்டு ஒரு கம்மலை வாங்கினேன்
அ
பிறகு அந்த நபர் வந்து வேண்டாம் என்று சொன்னார்
ஓ சோ ஃபார் யு றோ
அது பிரச்சனையே இல்லயயா ஒரு நாள் நா திரும்ப பாக்கும் பொழுது குடு
ஓ குடுத்தீர்களா
குடுக்கவில்லை நா அவருடன் நண்பரை பார்த்தேன் என் நண்பரின் நண்பரை பாத்தேன்
புரிகிறது ஐயா புரிகிறது
ம் அந்த நண்பரின் நண்பரை பா ஒரு நாள் பார்த்தேன் நான் திரும்பவும் எப்பொழுது பார்க்கிறேனோ அவரிடம் குடுத்து விட்டு நீ உன் நண்பரிடம் கொடுத்து விடு அப்படி என்று சொல்ல போகிறேன்
ஓ அருமையயா அருமை
நானாக குடுத்தால் வாங்கவும் வாங்க மாட்டிங்கிறது
ஆ அதாவது நான் குடுத்தால் வாங்கவில்லை நீ நீ குடுத்ததாக சொல்லிக் குடுத்து விடு என்று சொல் றீர்கள்
ஆ அப்படி என்று ஆ நான் நா பார்த்த நண் பரின் நண்பர்கிட்ட குடுக்கப் போகிறேன்
சரிங்க ஐயா சரிங்க ஐயா நம்ம அடுத்த காலில் சந்திப்போம் ஐயா
அடுத்த காலில் ஆ ஓகேங்க ஐயா நன்றிங்க ஐயா
நன்றிங்க ஐயா நன்றிங்க ஐயா பார்த்து போங்க
ஓ கே ங்க ஐயா